கேக்குதா
அ ஆ கேக்குதுங் மேடம்
ஆ எப்டி இருக்கிங்க சார் நல்லாருக்கிங்ளா கேக்குது சார் உங்க
நல்லாருக்கங் மேடம் நீங் க
நல்லாருக்கங் சார் என்னாச்சி ஆளயே காணோ பிசி ஆயிட்டிங்ளா
ஆ கொ கொஞ்ச பிஸிங் மேடம் ஆ சைடுல பாத்திங்னா என்னோட லேப் லோன் பத் திங்னா சைட்ல மூவ் பண்ணிட்ருந்தா ஒன் ஆர் டூ டேஸ்
அப்டியா சார் ஆமா ஆமா போர் டேஸ் ஆகுது அதுதா நானு உங்ள டெய்லி மெசேஜ் போட்டே நீங்களு பிஸியா இருக்கீங்க
ம்
ஓகே ஓகே சாப்ட்டீங்ளா
சாப்ட்டங் மேடம்
என்ன சாப்பாடு
சிக்கன் டு அது பிரியாணிங் மேடம்
பிரியாணியா நைட் டைம்ல பிரியாணியா
ஆமா மேடம் கைல காசு இருந்துச்சி இத உட்டம்னா மந்த் எண்ட்ல து மந்த் எண்ட்டு லதா செதவி வேறச்ச சாப்ட முடியு
அய்யயோ சாப்பாட்ல கூட பாக்குறீங்ளே
ம் இப்பதா ஒரு இ எம் ஐ ஆ முடிச்ட்டு வர நெறையா இருக்குங் மேடம் ம்
அது செரி செரி நல்லா சாப்ட்டீங்கல்ல
அ சாப்ட்ட நீங்க
நாங்க என்ன உங்கள மாரி பிரியாணி சாப்ட முடியுமா நாங்க இட்லி சாம்பார் சட்னி வச் சாப்ட்டாச்சி வீட்லே செஞ்சி
நீங்க தா வீட்ல ஆக்குவீங்ளே நாங்க கடைல்தா சாப்ட முடியு
ஆமா ஆமா நாங்க வீட்ல பண்ணணோ கால் வலிக்குது நின்னு நின்னு எப் பண்ணணு
ஆனா வீட்ல செய் செய்றதுதான நல்லா இருக்கு ஏன்னா இங்க கடேல சாப்டுறோ இங்க என்ன செய் என்ன போடுறாங்கன்னு எதுன்னே எங்களுக்கு தெரியாது
ம் ஆமா ஆமா என்ன இருந்தாலு வீட்ல சாப்புற மாரி வராது ஹெல்தா சாப்டலா வீட்ல சாப்ட்டா கடேல அத இதயு பண்ணி குடுப் இருப்பாங்க அது ஒடம்புக்கு வந் இது அவ்வளவோ ஹெல்தா இருக்காது வீட்லதான் நமக் கையால சுத்த பத்தமாஸ் செஞ்சு சாப்ட்டுக்கலா
ம்
ப்பற வீட்ல எல்லார் நல்லா இருக்காங்களா அம்மா கிட்ட பேசுனீங்களா
அம்மா கிட்ட மட்டு டெய்லியு பேசிட்ருக்க மேடம் அப்புறோ அவ்ள தா அம்மா மட்டு வீட்ல இருந்துதாங்க பண்ணுவாங்க
ம் ஹு ஆமா சொன்னீங்கல்ல அம்மா பாக்க போலயா நீங்க
பாத்துட்டு வண்ட்டங் மேடம் அதாவ்து நா திங்கெழம் நைட்டு போவ இல்ல சாட்டர்டே சண்டே போவங்க தங்க ஜெவ்வாய் போ ராபிட்டோ ஓட்டிட்டு நா நா திங்க்கெழம போய்ட்டு எ செவ்வாகெழம் பாத்தீங்குனா ஒரு கோவில்ருக்கு முருகன் போய்ட்டு சென்னி மலயின்ட்டு அங்க போய்ர்வ போய்ட்டு அப்டியே ஆபிஸ் வந்துர்வே
அப்பிடியா ஓகே ஓகே ஓகே அதுனால திங்கள் செவ்வாய் பிஸி ஆய்ட்டீங் க
ஆமா மேடம் அது கா நைட்டு போய்ட்டு காலேல வந்துர்வே இங்க கோயமுத்தூரு கோயமுத்தூர்ல நைட்டு திங்கழம் திங்கழம் நைட்டு கெளம்புவ நா அப்புறோ இது செவ்வா கிழம மத்தியான வந்துர்வே
அப்பிடியா சார் ஓ கே ஓகே ஓகே அம்மா எப்புடி அம்மா எப்டி இருக்காங்க நல்லா இருக்காங்கல்ல ஆ ஹா அது செரி
என்னிக்குதா ச
ஒட ரெண்டு நாள் அம்மா கையால சாப்ட்டீங்க அப்புடியா போய் அம்மா கையால சாப்புடல என்ன ஆ ஒரே ஒர் நாள் சா ப்டீங்க
ம் அ ஒன் ஆ சாப்ட்டா ம் அ சாப்பாடு செஞ்சு குடுத்துட்டாங்க
அம்மா கையால என்ன செஞ்சு குடுத்தாங்க வீட்டுல அம்மா என்ன செஞ்சு கொடுத்தாங்க பருப்பு சாப்பாடா சிக்கன் ரைஸ்சு சிக்கன் ரைஸ் சிக்கன் ரைஸ் ம ட்டன் ரைஸ் ஏது பண்ணி குடுக்கலையாமா
ஆ கேக் க மண்டனி ஏனா செவ அது திங்க்கிழமை தெரியும் கோயிலுக் போவன்னு தெரியும் அதான பண்ண மாட்டாங்க
அப்படியா செரி செரி ஓகே ஓகே
ஒரு நா அ ஒரு நாள் பண்ணாங் ஒரு நாள் பண்ணாங்க செர் இது வேண்டாம் இனிமே இது சாப்பிட்டுட்டு காலையில வீடு அ கிளீன் பண்ண வேண்டா இது போற இ தா திங்க கிழமி சாப்பிடாம நயா நை சாப்பிடாம ந கிழமிக்கல நான்வஜ் எடுக்க வேண்டா அப்டி ன்டு
அப்படியா ஓகே ஓகே அதனால இன்னைக்கு நான்வெஜ் சாப்டாச்சு இன்னைக்கு என்னது சிக் கன் பிரியாணியா மட்டன் பிரயாணியா நைட்டு சிக்கன் பிரியாணியா ஓகே ஓகே
ம்
ஓகே சார் ச அப்ப சிக்கன்பிரியாணி வச்சு நல்லா சாப்டாச்சு இன்னைக்கு நேரத்துக்கு வேலைக்
ம் ஆமாங்க மேடம் இன்னைக்கு வேலைக்கே போலங் மேடம் ஆ எது கம்ப்ளீட் பண்ணிட்டே அதாவதுங் லாஹின் மட்டுந்தான கஷ்டமாந்து காந்திபுர வண் லாங்க இங்க லாகின் எடுத்துட்டு நீலாம்பூர் போய்ட்டு அங்க ஒரு லாகின் எடுத் மருக்கா ரூம் வண்ட்டு கேஸ் மூவ் பண்ணி பீஸ் போட்டாச்சு அவ்வளோதா வேல முடிஞ்சது
அவ்வளோ தா முடிஞ்ச்சு அது சரி அதனால இன்னைக்கு கொஞ்ச ஃப்ரீயாப்போ
ம் ஆமாங்க மேடம்
நா அதனாலதா மதியான உங்களுக் கால் பண்ணே நீங்க மெ மெசேஜ் பண்ண நீங்க பிஸி ஆயிட்டீங்க அதுக்கப்புற நானுமே மதியான தூங்கிட்டே
அங்க நீங்க பண்றப்ப அங்க லாக் இன் எடுத்துட் ட்டு அப்ற ரெண்டாவது மட்டு மெசேஜ் பண்ணும் போது இங்க கேஸ் மூவ் பண்ணிட்ருந்தே அதனால லேட் ங்களா இப்ப டேட்டா என்ட்ரி கொஞ்ச கரெக்ஷன் இருந்தது அட்ரஸ் து சேஞ்ச் பண்ணோனு முடில அ மாத்திட்டு ஈவினிங் ஃபுல்லா வேல முடிச்சாச்சி
சரி நானு அப்பபுற மதியான தூங்கிட்டே அதுக்கப்ற ஆறு மணிக்குதா எழுந்ததே அதுக்கப்புற ஏஞ்சிட்டு மொ வேல சார் சார்ஜ் இல்ல சார்ஜ் போட்டிருந்தே நீங்க ரைக்கோ எட்டு முக்காலுக்கோ நீங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புற இப்போதா சார்ஜ் போட்டுட்டு மொபைல எடுத் த்துட்டு வந்துதா பாத்தட்டு உங்களுக்கு மெசேஜ் போட்டே
ம் சேரிங் மேடம்
ம் அப்பறோ சார் எப்டி போச்சு டூ டேஸ்
டூ டேஸ்ஷு ஏதோ போயிட்ருக்குங் மேடம் இருக்கத எதுக்கு இ எம் ஐ அது இதுட்டு ஏதோ மொபைல் இ எம் ஐ முடிச்சது ஆன்லைன்ல வாங்கினது இன்னு போ போய்ட்ருக்கு ஆன்லைன் ஒன்னு ஒரு ரெண்டு டிவு இருக்கு க்ளோஸ் பண்ணிட்டா வேல முடிஞ்சது அத விட்டோனா இன்ன அ இன்னு ஒரு மூணு லோன் ஆன்லைன்ல வந்துருக்கு அது குளோஸ் பண்ணிட்டா முடிஞ்சுது
அப்படியா சரி சரி அம்மா கூட எப்பிடி போச்சு டைம்லா
எங்கிங் மேடம் போயிட்டு ச
டக்குன்னு போயிருக்குமே நேரோ
டக்குனு எல்லா போறதில்லைங் மேடம் எ கஷ் ட எனக்குதா புரியு தெரியு நா பேசறதுக்கு ம்
அம்மா கோடயே அம்மா கோடயே இருந்தப்போ டைம் போனது தெரிஞ்சிருக்காது டக்குன்னு போயிரு டய
ஆமா மேடம்
என்ன பண்றது
ம் திட்டு வீடு
ஒரு நாள் லீவ் எடுத்து போய் பாக்கறதுக்கு திட்டு விழுந்துச்சா என்ன சேர்
முடி லாங் ஹேரா உட்டுட்டே அது இல்லாம சைடு எல்லா ஷாட்டா டிஸ்டன்ட்டு எத்துட்டு ஒல் அது இருக் இருக்க ஒல்லியாயிட்டு இருக் கன்ட்டு அதுக்கு ஒரு திட்டு ஸ்டட்டு பெருசா போட்ருக்கன்ட்டு அதுக்கொரு திட்டு ஸ்டட்டு கழ்ட்டிட்டாங்க முடி வெட்ட சொ சொல்லிட்டாங்க
யாரு அம்மாவா
ம்
அது சரி அப்ப நீங்க ஏ அம்மா சொல்ற மாரி கேளுங்க உங்கள அழகாக்கி பாக்கணுனு அம்மா நெனைக்கிறாங்க நாமளு அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்க வேண்டியதுதா
ம்
லைஃப் பார்ட்னர் வர்றவரை அம்மா சொல்வாங்க அதுக்கப்புற அவுங்க வந்ததுக்கப்புற அவுங்க சொல்ல போறாங்க அவ்ளதா போயிட்டு நீ உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட எல்லா அப்ப பாக்கலையா
ஆ நைட்டு போயிட்டு காலைல வரதுக்கு எதுக்குங் மேடம் அங்க இங்கயுனா போக முடியு
ம் ஹு பாவ கஷ்டந்தா என்ன பண் ட்றது நீங்க ஃபாரிங்ல்லா போறது கு ட்ரை பண்ணலயா
எங்கிங் மேட நா இப்போ யாரையுநம்பி நா போறது இப்போ அதங்காட்டிதா நா கம்முன்ருக்கே
ம்ஹு இந்த வெளிநாட்டுக்லா போனா நறை சேல்ரி குடுப்பதாலா சொல்றாங்க
ஆமாங் மேடம் ஆனா நம்ப ஏதாவ் தெர்ஞ்சவிங்க இர்ந்தாங்கனா அத வெச்சு போலா
விசா யாராது எடுத்து குடுத்தா போலா
ம் ஆமாங் மேடம் ஏன்னா இப்ப இருக்குற சு சுச்சுவேஷன்ல யாரு அந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க வ
ஃப்ரெண் ஃப்ரெண்டு ஏ ஃப்ரெண்ட்ஸு சர்க்குளே எதுவு ஹெல்ப் பண்றதுக்கு யாரு இல்லையா ரெடி பண்றதுக்கு
க்கே நாந்தா மேடம் எல்ப் பண்ணு மாட்ருக்கு அப்டி ஒரு செட்டால்லா பெரிய செட்டெல்லா இல்லிங்க மேடம் அ ஃப்ரெண்டஸுங்கன் சொல்லிக்க நறைய பேர் இருக்காங்க ஆ நறைய பேர் இருக்காங்க ஆனா கான்டக்ட்ல பாத்தீங்னா எதோ ஒண்ணுனா ஒருத்த ரெண்டு தா வருவாங்க ஒரு மூணு பேர் வருவாங்க அவ்ளோதா
அது செரி எங்களுக்குல்லா ஃப்ரெண்ட்ஸு க்ரூப்புன் பாத் தா நீளமா இருக்கு ஸ்கூல் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் க்ரூப் இப்ப அதுக்கப்றொ காலேஜ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் க்ரூப்பு அத் கப்றொ தெருத் தோழிகள் இப்டின் பாத்தா நறைய தோழி தோழர்கள்
ம்
எல்லாரைய் காண்டக்ட்ல வச்சுக்கணு
ம் காண்ட்டாக்ட்லல்லா இருக்கும் மேடம் கூப்ட்டு கிட்ட வந்து நிக்கிறக் ஒரு மூணு நால் பேர் இருக்காக அவ் ளதா
டியர் டியர்ஸ் பிரியமானவர்கள் அவ்ங்கல்லா கூப்டோன்னே ஓடி வர்றது
ம் ஒரு நாலு பேர் இருக்காங்க சொன்னோம்னா எங்க இருந்தாலு வந்த்ருவாங்க
ஆ அது சேரி ஆ ஹா
ஒடம் செரில்லனா கூப்ட்டாக் கூட வந் த்ருவாங்க ரே இந்த மாரி ஒடம் ச இல்ல அப்டின்ட்டு கூப்ட்டனா
ம் ம் நண்ப பர்கள்னாலே அப்டிதானே ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுனா தோள் குடுப்பான் தோழனுங்குற மாதிரி நமக்கொண்னுனா ஆ வருது நட்புதா ஃபஸ்ட்டு
ம்
ஓகே ஃபேட் நா கொஞ்ச வேலையா இருக்க அப் றோ பண்றே செரிங்ளா தெய்ங்க்யு நன்றி
ஓகே டேங்க் யூ மேம்
ம் ஓகே ச